ஹலோ சொல்லுங் நானா வீ ட்ல இருக்கம்மா
ம்
நீங்க என்னமா பண்றீங்க?
நானா நானு வீட்ல தா இரு க்குற ஆயா வீட்ல
ஆ
ம் மாமா கூப்டா வர சொல்லி கடக்கி போனுமா அவனுக்கு அதனால சரி அப்டின் சொல்லிட்டு வந்தெ
தங்கச்சிக்கு ஒடம்பு சரியிளாம இருந்துச்சு சரியாயிச்சாமா
ம் சரி ஆயி ச்சிப்போ பரவால்ல
ஆ தம்பிக்கு லே எங்கேயோ வாரி உழுந்தானாமா
ம் ஆமா ஆயா சொன்னாங்க கை ல்ல அடிபட்டுருச்சாமே அவனுக்கு இப்ப எப்டி இருக் எ
என்ட்ட பரவால்ன்னு சொன்னாங்க மாமி
உம்
அதா நீ போயிருக்கல்ல அதா வாங் எது சொன்னாங்களா
சொன்னாங்க அவனுக்கு அடிபட்டுருச்சி அப்டின் சொல்லிட்டு கையில கேட்ல நசிக்கிணா அப்டின்னு சொல்லிட்டு அந்த நகமே பேந்து வந்து ஷமே
ஆமாமா பாவம்ல
செம்ம ரத்தம் வந்துச்சா
அவங்க அக்கா வெட அழுதுங்குனே இருந்தாலா
ஆமா
பாவல அவெ
ம் ம்
தூங்க மொலஸ் ஜிவ்வு ஜிவனு வலிக்கும்மா
ஆமா
ம்
உங்க மிஸு ஃபோன் பண்ணாங்க ஆஹ சாப்பிட்டமா ஒரு படோ வரைய குடுத்துருந்தாங்களாமே அவுங்க வீட்ட
ஆ அது வரஞ்சிட்டமா
உம் செரி வரஞ்ச்சுட் எனக்கா அவுங்க அனுப்ப சொன்னாங்க அவங்களுக்கு அனுப்பி வறியா ம் அனிப்பிடுன்னா
ம் அம்மா நீங்க வீட்டுக்கு வரும் போது
ம்
நா உங்களுக் புதுசா ஒரு காலனி வாங்கிருக்கம்மா
ம்
உங்களுக் ரொம்ப புடிக் உங்களுக் புதுசா ஒரு காலனி
காலனி வாங்கியிருக்கியா பார்ரா சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றங்கே
உங்களுக்கு நல்லா சாஃப் ட்ட மெத்து மெத்துன்னு இருக்கும்மா
ஆமா பயங்கர கால் வலி அப்படியே பாதம் பயங்கரமா வலிக்குது எனக்கு ஆமா நானே வாங்கனன் ஸ் சொல்லிட்டு நன்ச்சிட்டு இருந்தேன் பயங்கர கால் வலிக்குதே ரொம்ப வலி எனக்கு கால்வலி தாங்கவே முடியல நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல எனக்கு
ஸ்சு சாப் பாடுக்கு தொட்டுக்க காசு தருவிங்கயள்ள
ம்
அதில நா கொஞ்ச கொஞ்சமா சேர்த்துச்சு உங்களுக்கு வாங்கி தந்தம்மா
ரொம்ப நன்றிம்மா
ஆ
ம்
ஆயா வீட்லயம்மா இருக்க
ஆமாம்மா
ம்
ம் ம் அதான் மாமா கூப்ட்டான் தா வந்துருக்கே ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தாத்தாவு ஆய்ய வந்த எப்ப பாத்தாலு சண்ட போட்டுக்கனே இருக்கறாங்க அவுங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கறதுக்கே ரேஸ் சரியா இருக்குது ஆமா
நம்ம ம நம்ப பஞ்சாயத்து பண்ணி போய் நம்பளே திட்டுவாங்மா
ஆமா ஆயாக்கு இதே வேல தா அவுங்க சண்ட போட்டுப்பாங்க அப்புற நம்ப பஞ்சாயத்துக்கு போனாக்க நம்பளுக் திட்டுவாங்க
ஆம்மா நம்பள வந்து கேக்க சொல்வாங்க அதுக்கப்புற நம்புளுக் திட் -ட்டுவாங்க
ம் தாத்தாவே திட்டினே இருக்கறாங்கோ பள்ளி்கூடத்துக்கள எதுக் நீ கூட்னு போற அப்டின்னு சொல்லிட்டு யேன் உ பொண்ணு கூட்னு போய் உடமாட்டாளா அ நல்லா சாப்ட்டு சாப்ட்டு தூங்கறால்ல உன் பொண்ணு அவள அனுப்பு நீ எதுக்கு கூட்னு போற உன்னாலதா அவ ரொம்ப கெட்டு போறா அப்டின்னு சொல்லிட்டு திட்னாங்களா அவரு எதோ பாவோ எனக்கு கால் வலிக்குது முடியல அப்டின்னு சொல்லிட்டு கூட்னு போறாரு பசங்கள இவங்க என்னாடான்னா உன் பொண்ணு போகுட்டு நீ யேன் கூட்னு போற அதனாலதா அவளுக்கு ஒடம்பு சரில்லாதா இது ஆகுது அதனாலதா அவளுக்கு கால் வலிக்குது அவ அப்பிடியாச்சு நடந்து போகுட்டு அப்டின்னு சொல்லிட்டு திட்னாங்கலா
ம்மா
றோ நா போனது ஏன்கிட்ட நல்லா பேசுறாங்க அது மாரி அவர்கிட்ட திட்டிட்டு
ம் ம்
கனில நீங்க ஜாடி வாங்கி வச்சிருந்தீங்கல்லமா
ஆமா
அதா புதுசா இருக்கே யார்துன்னு யோஸ்ச்சிருந்தேம்மா.
ம் நாந்தா வாங்கி வச்சே
ஆ அதா புதுசா இருக்கே ரெண்டு ஜாடி வாங்கி வெச்சுருக்கீங் போல
ஓகேங்ளா
ம் அதுல
ம் இங்க மழ வர மாரி இருக்குது செம மழ பெய்யுன்னு நெனைக்கிற
இங்க நல்லா வெயிலு அடிக்குதும்மா
ஆ ம் ரொம்ப மழ வர மாரி இருட்டிட்டு இருக்கு இங்க
ஆ இங்க நல்லா வெயில் கொளுத்துது.
ம் இங்கயுமே காலைல இருந்து நல்ல வெயிலாதா இருந்திச்சி இப்பதா மழ வர மாரி இரு ட்டிட்ருக்கு அதுவு வெயில் காலத்துல போய் நல்லா மழையா வருது இப்போ நல்ல சீசன்ல ஃபஸ்ட் எல்லா நல்ல வெயில் ம அப்பறந்தா பெய்யு இ
இன்னா போன வர்ஷத்த விட இந்த வர்ஷோ ரொம்ப வெ யில்மா
ஆமா செம்ம வெயிலு பயங்கர வெயிலு என்னால தாங்கவே முடியல தல எல்லா சுத்துது. வெயில்ல போயிட்டு வந்தாலே ரொம்ப மயக்கமா வருது எனக்கு.
இப்டிப்ப கல்வி கிப் போயிட்டு வந்தாலே இப்டியே தலல்லா சூடாயிருது
ம்
வீட்டுக்கு வர்துக்கு பத்து நிம்ஷோதா அதுக்கே அப்டியே மைக்கோ வர்ற மாரி கேரா இருக்குமா
ம் நல்லா நெறைய தண்ணி குடிங்க
ஆ தண்ணி குடிகள்னா ஆனாவூனா சூடாயிருதுமா
அதுதா நெறைய தண்ணி குடிக்கணு பாப்பாக்கு நெறைய தண்ணி குடு குடிக்க நீயு நெறைய தண்ணி குடிஸ் செரியா நெறைய தண்ணி குச்சாதா செரியாகு ஆம்
அதுக்கப்புறோ கேட்டுக்கு நீங்க பெயின்ட் அடிக்கணுன் சொன்னீங்கல்ல
ஆமா
ஆனா அச்சு முடுச்சிட்டம்மா
ம் நீயு எப்டியாச்சு மேல இருக்குறதெல்லா ஹயிட் எட்டாது உனக்கு
ச்சேர் போட்டாச்சம்மா
ச்சேர் போட்டாட்சியா என்னாதா ஒரு வரையற பொண்ணா இருந்தாலு எல்லாத்துலயு வீடு ஃபுல்லா வரஞ்சி த்து ரெடி ம் ஒரு செவுரு உட்டு வெக்கறதுல்ல ஒரு கேட்டு உட்டு வெக்கறதுல்ல எல்லாத்துலியு நல்லா அழகா டிராயிங் பண்ணிற நீ நல்லா வரையற நீ என்னட நண்பர்கள் கூட சொன்னாங்க நீ ரொம்ப அழகா வரையர் ர உம் பொண்ணுக்கு நல்ல தெறம இருக்குது ரொம்ப தெரமசாலி உன் பொண்ணு நல்லா வரையுது அப்டின்னு சொன்னாங்க உங்க வீடு கூட அழகா இருக்கு வந்தாங்கல்ல அன்னிக்கு வீட்டுக்கு அப்ப கேட்டாங்க எப்டி இத் இதெல்லா யார் பண்ணது ஆள் வெச்சு பண்ணீங்களா அப்டின்ஸ் சொல்ட்டு கேட்டாங்க இல்ல இல்ல எம் பொண்ணுதா வர் கொஞ்சா எல்லாமே அவ நல்லா வ வரைவா அப்டின் சொன்ன அப்பறோ உன்னோட பொறந்த நாளைக்கு நாங்க நெறைய பரிசு குடுத்தோல்ல நீங் வரஞ்சதையே ஃப்ரேம் பண்ணி அத ஃபுல்லா பாத்துட்டு இதெல்லா உம் பொண்ணு வர் வரஞ்சாலா இதெல்லா உம் பொண்ணு வரஞ்சாலா ஐயோ அவ்ளோ அழகா வரையிறா எவ்ளோ தரமா இருக்கு உன் பொண்ணுக்கு நல்லா எல்லா வேலையு செய்யற உனக்கு எவ்வளவு உதவி பண்றா அவ அப்டின் சொல்லிட்டு சொன்னாங்க நல்ல பொண்ணு நல்லா செய்யறா அவ அப்டின்னு சொல்லிட்டு
எல்லாருக்கு நம்ம ரெண்டு பேர் மேலயு கண்ணு
ம்க்ம் ஆமா என்னா பண்
ரொம்பப் பொராம படுறாங்கம்மா
ஆமா நம்ம ரெண்டு பேரு சண்டேயே போட மாட்டேங்கிறோ அமைதியா இருக்கோ அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு தா
ம்
எல்லாருமே நீங்க ரெண்டு பேரு நண்பர்கள் மாரி இரு இல்லயே அம்மா பொண்ணு மாரி இல்லயே அப்டின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நானு எல்லாருமே வரஞ்சத பாத்து நல்ல உம் அதிகமான டைம் பொண்ணா ம்
மா அதுக்கப்புற சாமி பட இருக்குல
ஆமா
அதெல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்கு வச்ச மா
உம் சரிங்ண்ணா நாளைக்கு எதா சாமி கும்டலா நாளைக்கு தாத்தாக்கு இன்ன நல்லா
ஆ மா தாத்தக்கு இறந்த நாள்ல நாளைக்கு இப்ப நானே சமயல் செஞ்சு தாத்தாக்கு படைக்கட்டமா
உம் படைமா
சாம்பாரு உருளக்கிழங்கு பொரியலா செஞ்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு
உம் நீ செஞ்சாதா புடிக்கு தாத்தாக்கு உம் நீ செய் நா பக்கத்ல இருக்குரே நாம ரெண்டு பேரு சேர்ந்து செய்யலா நீ எனக்கு உதவி பண்ணு
உம் காய்கறிலா கட் பண்ணி தரே கடைக்குனா என்னலா வேணுமோ வாயினு வரே
உம்
அதல்லா செய்றமா
நாளைக்கு என்னோட அப்பா வந்து சாப்ட்டாருனு வெச்சுக்கோ அவ்ளோதா ஷாக் ஆயிடுவாரு என்ன இவ்ளோ செய்றா ஏ பேத்தி எவ்ளோ நல்லா செஞ்சிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அன்னைக்கு கூட செஞ்சு எல்லா சாப்டாரு என்னா சொல்ற பாப்பா செஞ்சாலா இது நல்லா இருக்குது நல்லா இருக்கு
அதே மாரிதா நம்ப அன்னைக்கு செஞ்சோல பிரிஞ்சி
ஆமா
கூட்டா சொல்ல பின்னாடி போயி அத்தைக்கு தந்தனா
ம்
செம்மையா என்னய புகழ்தாங்கமா
ம் நல்லா பாராட்றாங்க எல்லாரையு பாராட்ற அளவுக்கு நந்துக்குற நீ அத்த பாராட்றாங்க என் என்னோட நண்பர்கள் பாராட்றாங்க எங்க அம்மா பாராட்றாங்க எங்க அப்பா பாராட்டு ம்
உங்க பொண்ணுன்னு எல்லாருக்கு தெரியிணுல்ல
அப்டியே என்ன மாரியே இருக் த்துற நீ நா கூட சின்ன வயிசுல இப்டிதா எல்லா வேலையு கத்துப்ப எங்க அம்மா நல்லா என ரொம்ப பிடிக்கு உன்ன மாரிதா எல்லா வேலையுமே செய்வ நானு சின்ன வயிசுல அதனாலயே எங்க அம்மாவுக்கு நானா ரொம்ப பிடிக்கு இப்டிதா எங்க அம்மாவு என்ன பாராட்டின் இருப்பாங்க ம் சேரிம்மா கடைக்கு போவோ டைம் ஆயிடுச்சு மாமா கூப்புறான்னா இப்போ நாங்க போயிட்டு வர்றோ செரியா பத்ரமா இருங்க
ஆ சேரிங்கம்மா ஆ
ம்
ம்